ஏ
பார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே இன்னைக்கி அந்த நீங்க என்ன நெனைக்கிறீங்க இப்ப எல்லாரு வந்து அதிகமா வந்து மொகத்ல அதுப் போட்றாங்க இதுப் போட்றாங்க என்னனா எனக்கு வந்து அதெலாம் பேர்த் கூட எனக்கு சரியா தெரியாதுங்க ஏனா நா அதெலா அம் பயன்படுத்னது கெடையாது அதெலாம் பாத்தது கெடையாது ஆனா ஒருச் சிலர நாப் பாக்றே எங்க வீடுங்கள்லியே நாப் பாக்றே ஃபிரெண்டஸ் எல்லாம் பாக்றே அ மூஞ்சி கழுவறதுக் முன்னாடி எதோப் பண்றாங்க அதுக்கப்றோ எ ஃபிரெண்டு ஒரு பொண்ணல்லா அ மூஞ்சி கழுவறதுக் முன்னாடி சும்மா தண்ணில மூஞ்சியத் தொடச்சிட்டு அதுக்கப்ற வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் மாரி ஒன்னு வச்சி அதப் போட்டு கழுவுறாங்க அதுக்கப்பற என்னப் பண்றாங்க அப்டினா அ தொடைக்கறாங்க நல்லா மொகத்த தொடச் அதையே ஒரு பெரிய வேலையாப் பண்ணா நம்மளா என்ன நா நம்மளால நா நா என்ன பண்ணுவே துண்ட எடுப்பே துண்டு எடுத்து மொகத்த தொடச்சிட்டு அவ்ளோதா போயிடுவே அவுங்க என்னப் பண்றாங்க மூஞ்சத் தொடச்சு அதுக்கப்பறோ வந்து அ ஸ்கின்னுக் மேல எதோ ஒன்னுப் போட்றாங்க அதுக்கப்பறோ வந்து ஒரு கிரீம் மாரிப் போ போட்றாங்க அதுக்கப்றோ பவுட்ரு போட்டு மேல மாய்ஸ்சரைச் ஆ முன்னோனு என்னப் போட்றாங்கனா சன்ஸ்கிரீன் லோஷன்னு போட்றாங்க வெய்யில்லப் போ மாட்டியனா வெயில்ல போவேன் நம்ம உடம்புக்கு அது தேவநா நா என்ன சொல்றேன் வெயில் கண்டிப்பா நம்ம உடம்புக்கு தேவதான் ஆனா அதுல போய் சன்ஸ்கிரீன் லோஷன போய் இப்டி போடலாமான்னு கேட்டா அ அப்டிதான் போடணும் அப்டின்ற மாரி ஆ பண்றாங்க இந்த மாரிதான் நறைய இப்ப வந்துருச்சுல அத்தனை கிரீம் அவ்ளோ இது ஒரு மம ஒரு மூணு நாள் லேர் போட்டுக்கறாங்க முகத்துல
ஆமா ஆனா சன்ஸ்கிரீன் வந்து நானும் போட கூட கூடாது அப்டிதான் நினப்பேன் ஆனா இப்ப நறைய டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போங்க அ சன்ஸ்கிரீன் போட்டாதான் அவங்களுக்கு அப்டின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் அப்டி சொல்றாங்கன்னா முன்னாடி நம்ம வீட்லல்லாம் பாட்டியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அவங்களோட ஸ்கின்லாம் நல்லாதான் இருக்கு ஒரு டேமேஜும் இல்ல கிளியரா தான் இருக்கு நறையா பேரோட ஸ்கின் கிளியரா தான் இருக்கு ஆ நாங்க காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போனா நறையா மிஸ்ஸோட வந்துட்டு ஆ மு மூஞ்சில்லாம் பாப்போம்ல அப்பல்லாம் பார்த்தா காலைல அவுங்க வரும்போது எப்டி இருந்தாங்களோ சாயங்காலம் வரைக்கும் அப்டியேதான் இருப்பாங்க இத்தனைக்கும் ஸ்கூல்ல ஃபேன் கூட போடக் கூடாது முன்னாடி மாரி முன்னாடில்லாம் வந்து எங்க ஸ்கூல்லல்லாம் எப்டின்னா அ அ கிளாஸ் ரூம்லலாம் பேன் இருக்கும் பட் வந்து அத ஆன் பண்ணக்கூடாது அத ஆன் பண்ணா வந்து ஒரு பெரிய குற்றம் பண்ண மாரி ஒரு இது இப்ப இப்பெல்லாம் வந்து பசங்க வந்து ஃபேன் போடாம ஒரு பத்து நிமிஷோ கூட உட்காறது இல்ல ஆனா நாங்க எல்லா நாளுமே வந்து ஃபேனே போட்டதே கெடையாது இந்த ஸ்கூல்லல்லாம் வந்து ஃபேன் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அ எப்ப யூஸ் பண்ணா ஆனா வந்து இந்த மீட்டிங் நடக்குது ஆ நம்ம வந்து ஒரு ஒரு கெட்டு கெட்டு கெதர் மாரி வந்து எல்லாரும் வந்து கூடுறாங்க அப்டின்னா அப்ப மட்டும் தான் ஃபேன் போடுவாங்கல்லையே மத்த நேரத்துலல்லாம் ஃபேனே போட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்பல்லாம் வந்துட்டு அப்ப ஆ டீச்சர்ஸ் வந்து நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு வேற்க்காது இந்த மாரி ஸ்க்ரீம் க்ரீம் இல்லாமோ அவுங்க யூஸ் பண்ணது கிடையாது
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏன்னா வந்துட்டு நானுமே பாத்திருக்கேன் நம்ம வீடுகள்லல்லாம் யாருமே எதுவுமே போட்டது இல்ல இப்ப பார்த்தா அவ்ளோ போடுறாங்க ஒரு லிப்ஸ்டிக்ன்னு எடுத்துட்டா கூட ஆ அந்த அளவுக்கு ஒவ்வொரு டிரெஸ்ஸுக்கு ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ஷேட் அந்த மாரி ல்லாம் வச்சிருக்காங்க அம் முன்னாடி நாலாம் வந்துட்டு ஆஃபீஸ் போம்போதுல்லாம் நான் பா்த்திருக்கேன் எங்க ஆபீஸ்லலாம் மேக்கப் போடாம ஒருத்தர கூட பார்க்க முடியாது அவ்ளோ மேக்கப் போட்டிருப்பாங்க என் ஃப்ரெண்டல்லா ஒரு பொண்ணல்லாம் வந்து அவ பேஸ் கிட்ட போனா பேஸ் அவள் அதாவது அவள வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மீட்டர் தள்ளி இருந்து பார்த்தோனா அவ ரொம்ப அழகா தெரிவா வாவ் நல்லா இருக்குல்ல இந்த பொண்ணோட ஸ்கின்னு அப்டி சொல்ட்டு ஆனா கொஞ்சோ பக்கத்துல போய் பார்த்தோம்ன்னு வச்சுக்கோங்களா அவளுக்கு கொஞ்சோ விரிங்கள்ஸ் அங்க அங்க பார்ட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனா அவ அதெல்லாம் மறச்சி நறையா கிரீம் அது இது ன்னு போட்டு வருவா ஒரு நாள் ஒரு பெரிய காமெடி என்னன்னா எங்க எங்க ஆபீஸ்ல வந்து வெயில் காலம் ரொம்ப இருந்த டயத்துல வந்து ஆம் எல்லாரு உள்ள வரும்போதே பயங்கர வெக்கையோட வராங்க ரொம்ப வேர்த்து போய் வராங்கன்னு சொல்லிட்டு ஆ நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நறைய கடைகள்ல இப்ப சென்னை சில்க்ஸ்ல கூட அந்த மாறி வெயில் காலத்துல வச்சிருந்தாங்க வாசல்ல வந்து ஒரு குட்டி மீன் குட்டி பைப் மாறி அதுல இருந்து வந்து வாட்டர் வந்து ஸ்பிரிக்கிள் ஆகு நம்ம எப்டி தெளிச்சா எப்டி தெளிச் தண்ணி ஊத்தாது ஒரு சின்ன ஸ்பார்க்கிள் ஆகுன்னு வச்சுக்கோங்களே அந்த மாறி தண்ணி வந்து தெரிக்கு அந்த பொண்ணல்லா அதுல வந்து நடந்து வரும்போதுல்லா பயப்படு என்னா அந்த தண்ணி முகத்துல பட்டா நமக்கு நல்லா இருக்கு அப்பாடனு அவுங்களுக்கு மேக்கப்லா கலஞ்சிருல அப்டி சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்கல்லா மேக்கப் போட்டுட்டு வருவாங்க அவ்ளோ வந்து அ மேக்கப் வந்து இப்ப நறைய வே ஆயிடுச்சு நா சொல்லுவே அப்புறோ வந்து இப்போ செல பேர் வந்து அத நல்லா யூஸ் பண்றாங்க கெ கெமிக்கல்ஸ் இல்லாததா பாத்து வாங்கறாங்க நேச்சுரலா வாங்குறாங்க ஆயுர்வேதிக் அந்த மாரி வாங்குறாங்க அந்த மாரி வாங்கி நம்ம போட்டோனா நம்ம மொகத்துக்கு நெஜமாவே அது எல்லாமே ரொம்ப நல்லது பொலிவு கூட ஆனா அது இல்லாம நம்ம வந்து இது அதுன்னு சொல்லி கண்டது கலியது வாங்கி ஒரு மாசொ ஒரு ப்ராடக்ட்ட இன்னு ரெண்டு மாச கழித்து இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்கனு இன்னொரு ப்ராடக்ட்ட இப்டி போனோ அப்டின்னா நம்மளோட மொகமு ஒரு இது தானே அது நம்ம என்ன போடுறோமோ அத அப்சர்வ் பண்ணுல நம்ம ஒரே கெமிக்கல்ஸா போட்டா அதுவு என்ன பண்ணு
ஆமா ஆனா அப்டி யூஸ் பண்ண கூடாதா நறைய பேர் வந்து அப்டிதா யூஸ் பண்றாங்க ஆ நாலா வந்து ட்ரெயின்ல ஒரு பொண்ண பாத்த அப்டி கிளாசி லுக்கா இருந்துச்சு அ இவ்ளோ கிளாஸியா இருக்குல்ல எப்டி இருக்குல்லா அப்டி சொல்ட்டு நெனச்ச ஆனா அதுக்கப்புறதா கண்டிப்பா அந்த மாரி இருக்காது அந்த பொண்ணு ஏதாவது கிரீம் போட்டிருக்கு ஏன்னா அவ்ளோ ஷைனிங்கா இருக்கு கிளாஸ் மாறி இருக்கு உண்மையாவே அந்த கிளாஸி லுக்னா வந்து அதுதா போல கிளாஸ் மாரி இங்கிட்டு திரும்னாலு அங்கிட்டு திரும்னாலு அப்டி இப்டி பழப்பழனுது ரெண்டு கண்ணோ அப்பற வந்து அந்த எட்ஜ்லலா வந்து அந்த ஷைனிங் இருந்துட்டு இருந்துச்சு அந்த மாரி எனக்கு ஒருத்தவங்கள தெரியு அவங்க லிப்ஸ்டிக் இல்லாம வெளியே வந்ததே கெடையாது நாங்க காலைல ஸ்கூலுக்கு விடம்போது எல்லா அம்மாங்களு வந்து எப்டி போவோனா ஒரு நார்மலான ட்ரெஸ் போட்டு அங்க வந்து நைட்டி போடுற பழக்க யாருக்கு கெடையாது அதனால நார்மலா ட்ரெஸ் போட்டு ஷால் போட்டுட்டு நாங்க போவோ ஆனா காலைல வந்து நாங்க வெறு வந் து கொண்டதா போட்டுட்டு போவோ ஒரு பண்தா வச்சுட்டு நாங்க வந்து போவோ ஒழிய மத்தபடி வந்து வேற எதுவு வச்சிருக்க மாட்டோ ஆ ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிருப்போ அவ்ளோதா மத்தபடி மேக்கப் எதுவுமே இருக்காது ஆ அவுங்க பாத்தீங்கன்னா காலைல வரமோதே வண்டிலதா வருவாங்க ஹாய்டா ஹாய்டா அப்டினுவாங்க லிப்ஸ்டிக் ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்ருப்பாங்க அந்த மாறி காலைலயு அவுங்க ஃபேஸ் எப்டி இருக்குனா ஷைனிங்காதா இருக்கு திருப்பி சாய்ங்கால பாத்தாலு ஷைனிங் நா நனைச்ச சரி காலைலயு ஒருத்தவுங்களோட ஃபேஸ் இப்டி பள பளன்ருக்கு சாய்ங்காலமு அதே மாரி இருக்கு எப்பயுமே ஒரே மாரி இருக்கு அப்ப வந்து அவுங்க வந்து எது யூஸ் பண்ண மாட்டாங்களா இருக்கு அவுங்க ஃபேஸே அப்டித்தா இருக்கு போல அப்டினு நனச்சிட்டு இருந்தோ ஒரு வெயில் காலத்தப்போ அவுங்களுக்கு ஒட ஒடம் முடியாம போச்சு எனாச்சுனா ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயி ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்பதா அவுங்க ஃபேஸ் பாக் குறோ வந்து அவுங்க ஃபேஸ் வந்து ஒரு மாரி ட்ரையாதா இருக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு அவுங்க ஸ்கின் பாத்தீங்கனா ரொம்ப ஆ இது இவுங்க ஸ்கின்னா இவுங்க தானா அந்த மாரி ஒரு இருந்துச்சு அதுக்கப்புறோ வந்து அந் அப்போ அந்த டயத்துல வந்து அவுங்களுக்கு ஒடம்பு வேற முடியாம போயிடுச்சு சோ வந்து அவுங்க ஸ்கூலு விடம்போது சோர்வா வந்த அப்ப அவுங்களோட அ வந்து கலர பாத்தா வந்து பிளாக் ஒரு மாரி ப்ரௌன் கலர்ல இருக்கு ஆ பாத்தாலே தெரியுது ஒரு மாரி ரொம்ப ஒரு இது அ ஜென்ஸ்க்குலா ஒரு கலர்ல இருக்கு அந்த மாரி இவங்களோடல சின்ன கலவைங்கன்னா இவங்க அவங்களோட ஒரிஜினல் லிப்ஸே யாருமே இப் இத்தனை வருஷமா பாத்துருக்கவே மாட்டோ அந்த ஒ ஒடம்பு முடியாம போம்போது அவங்கள பாக்கும் போது எங்களுக்கே ஷாக்கு உண்மையாவே இவங்கதானா இல்ல நம்ம வேற யாரையு பாக்குறோமா அப்டின்ற அளவுக்கு அந்த மாரி மேக்கப்லயே வந்து சில பேர் வந்து எப்பயுமே அவுங்க வீட்லலா வேல இருக்குமா இருக் க்காதானே தெரில இப்ப ஏதாவது ஒரு பங்க்ஷன்னா நாங்க சாரீ வியர் பண்ணுவோ ஒரு மினிமமான ஒரு மேக்கப் போடுவோ ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுவோ அவ்ளதா பண்ணதா செய்வோ எல்லாருமே ஆனா அவங்க பாத்தீங்கனா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குலா வந்து ஆ பழைய காலத்து ஹேர்ஸ்டைல் இருக்குல அந்த மேல எல்லா கொஞ்ச ஒரு மாதிரி பஃப் வச்சி அதுல ஒரு கொண்ட மாரி வச்சி அதுல இருந்து ஃப்ரீஹேர் விட்டு அதுலல்லா ஸ்டோன் வெட்டி ஆ கண்ணுக்கு மய் எல்லா வந்து வெளிய வரைக்கு அந்த பழைய காலத்து ஹீரோயின் சரோஜி தேவி அவங்கள மாரி பண்ணிட்டு வந்திருந்தாங் அவ இத்தனைக்கு அவங்களுக்கு எனக்கு ஒரே வயசுல தா கொழந்த இருக்கு ஆனா என்னால சாரீ கூட டிராப் பண்ண முடியல அவ்ளோ கஷ்டபடுற ஆனா அவங்க எப்டி அவ்ளோ மேக்கப் போடுறாங்க அவங்க கொழந்தைங்க எப்டி விடுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் எப்டி அவங்க கொழந்தைங்கள பாக் கத்துக்கறாங்கன் அதெல்லா நெனைக்கும் போது சே அவங்களுக்கு அதெல்லா இருக்கே அப்டினு தோணு
ம் ஆமால நீங்க இந்த மேக்கப் பத்தி சொல்லும் போதா என்னோட அதாது எ ஹஸ்பண்டோட தங்கச்சி அந்த பொண்ணு வந்து பேஸ்ல ஃபேரா இருக் க்கனாலதா அவ ஃபேஸ்ல வந்து ஒரு மாரி அ எப்டி சொல்றது ஒரு க்ளோ மாரி தெரியு ஒரு அந்த எடத்துல வந்து ஒரு மாரி மின்னு அவ மொகத்துல நா வந்துட்டு சரி அந்த பொண்ணு வெள்ளையா இருக்கனால நம்ம வெளிய எங்கேயாது போனா அவ நம்ம அவ மொகம் மட்டுமின்னலா தெரியுது ஒரு மாரி அந்த கண்ணத்துக்கிட்ட மட்டு பல பலன் தெரியு ஒரு மாரி இந்த ஹீரோயினுக்கெல்லா தெரியுல அந்த மாரி பல பலன் தெரியு நம்ம என்ன நெனப்போ ஹீரோயின்னா வந்து நல்லா சாப் ட்டு ஏசிக்குள்ளயே இருந்து பல பலன்னு இருக்காங்க அப்டின் நம்ம நெனைக்கிறோ அதே மாரி இவ இவ்ள பாக்கும்போது நா அப்படி தா நெனச்சே சரி அது இவ வந்து நல்லா கலரா இருக்கனால அவளுக்கு அப்டி இருக்கு போல அப்புற நா என்னால எனக்கு புரியவே இல்ல என்னடா நம்மளுக்கு தா வேர்க்குது அவளுக்கு வேர்த்தா தா அந்த குளோ போகவே மாட்டேன்கதே எப்படிடா அப்டினு அப்றமா அவ என்கிட்ட காட்றா இங்க வாங்க உங்களுக்கு இது வேணுமா எப்டி என்ன அப்டினா அது ஒரு கிரீமு இத எடுத்து நீங்க கன்னத்துல மட்டு போட்டுக்ணு கன்னத்துல மட்டு போட்டீங்கனா உங்களோட கன்னோ வந்து அப்டியே தனியா தெரியு அப்டி தெரியு போது நம்ம அழகா இருப்போ இது ஹீரோயின்லா இதுதா போடுவாங்க அடப்பாவிங்ளா இதுதா இதுல இருக்குதா அப்டின்ற மாரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சி இவ்ளோலா வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கல்ல அப்டின் சொல்லிட்டு அதே மாரி இப்ப கல்யாணத்துக்குல்லா பாத்தா முன்னாடி எல்லா வந்து அ ஓரளவுக்கு மேக்க எங்க அத்த கல்யாணத்துலலா சொல்லவே தேவல பயங்கர காமெடியா பண்ணி வச் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு செட் ஏதோ அதுவு அந்த ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ளீட் வச்சு கட்டுவாங்க அவ்ளோதா அதுதா வந்து பெரிய ஒரு ரிசப்ஷனாலு கல்யாணம்னாலு ஒரு வித்தியாசமா பண் ணுவாங்கனா ஒடனே ஃபிரண்ட்ல வந்து ஃபிலீட்ச் விட்டுருவாங்க அவ்ளதா வந்து மேக்கப் இருக்கு அதே மாரி ஒரே மாரி ஒரு ஒரே மாரிதா செயின் எல்லா இருக்கு வித்தியாச வித்தியாசமா எல்லா இருக் காது செயின் எல்லா இருக்கு இப்ப பாத்தா இந்த கலெக்ஷன் அந்த மாரி விட்டி டிசைன் இந்த டிசைன்ல ஒண்ணு இந்த மாரி வித்தியாச வித்தியாசமா வச்சிருப் காங்க அவ்ங்க வச்சுருக்கதலா பாத்தா எ எதடா போட எதடா விட்டனே தெரில அந்த அளவுக்கு இருக்குது ஒவ்வொருத்தர அ போட்ருக்கதல்லா பாக்கம்போது
ஆமா ஏனா நீங்க சொல்றது எனக்கு ஞாபகோ இருக்கு எங்க அம்மா வந்து சொல் எங்க அம்மா வந்து நல்லா மேக்கப் போடுவாங்க மீன்ஸ் நல்லா கண்மை போடுவாங்க அந்த காலத்துல அதா மேக்கப் நல்லா கண்மை போடுவாங்க நல்லா பவுட்ர் அடுச்சுவுட் பவுட்ரு க்ரீம் போட்டு ஒரு பவுட்ரு போடுவாங்க ஆ அ அவ்ளொதா அதுக்கே வந்து அவங்க நல்லா மேக்கப் போடுவாங்க அப்டின் ஒரு பேரு அப்ப ஒருத்தவுங்க என்னோட ரிலேட்டிவ் பாக்கம்போது ஆ சொல்லிட்டு இருந்தாங்க ஒங்க அம்மாதாம்பா எ கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டாங்க என்னது எங்க அம்மா என்ன பியூட்டி ஆர்ட் அ பியூட்டிஷியனா இல்ல வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா எதுக்கு வந்து எங்க அம்மா மேப் போட்றாங்க அந்த காலத் லலா அப்டிதான்பா சேலலா வயசானவங்க யாராவது ஒரு ஆள் வந்து நமக்கே கட்ட தெரியு தாவணி கட்டனு இல்லாட்டி வயசானவங்க யாராது கொஞ்ச கட்டி உடுவாங்க மேக்கப்னா வந்துட்டு கொஞ்சோ இந்த மாரி அ ஆ டீனேஜ்ல இருக்கவங்க கொஞ்சோ அந்த ஏஜ்ல இருக்கவங்க வருவாங்க ஒரு இருவத்தஞ்சு வயசு ஆ அதுலந்து இருவது வயசுலருக்கவங்க வரைக்கு வந்து ஆ யாராவது ஒராள் பவுட்ரடுச்சு ஒரு கண்ல ஏதாது போட்டு வுட்டு பொட்டு வப்பாங்க அவ்ளதா நாங்க அப்டிதா நிப்போ அப்பல்லா ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்டின் சொல்லுவாங்க ஆனா இப்பல்லா நெனச்சு பாருங்ளே அதுக்கு ஒரு சவரன் ஹார்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மேக்கப் போட்றாங்க ஆறு மணிக்கு முகூர்த்தம்னா அ மூனு மணிக்லா மேக்கப் பண்ண ஆரம்பிச்சராங்க அந்த மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா வந்து எட்டு மண்நேர இருக்கிற வரைக்கு பண்ணி உட்றாங்க அதல்லா வந்து நெனைக்கும்போது அந்த காலத்துலருக் கவங்ல்லா வந்து வெறு பவுட்ர் அடுஸ்ட்டு போய் நின்னு அவுங்க நல்லாதா இருந்திருக்காங்க இப்டிலா பண்ணிட்டு போனாலு அதுவு அழகாதாருக்கு
சேரிங்க ரொம்ப நன்றிங்க
நன்றி